ஹலோ டி
வைஷு
ஆ ‌ கேக்குதா மது
ஆ கேக்குது வைஷீ இப்பதா கேக்குது
ஆ என்ன பண்ற மது
சாப்டே நீ சாப்ட்டியா
ஆ சாப்ட்ட மது
செரி செரி நியூஸ் பாத்துட்டிருக்கியா நியூஸ் பாத்துட்டிருக்கே
நியூஸ் பாத்துட்டிருக்கியா சேரி மது இப்பதா நா சமையலெல்லா முடிச்சுட்டு ஆ இப்பதா வந்தே அதா டிஃபனில்ல மது சாப்பாடு பீட்ரூட் சட்னி
ஓகே ஓகே ம் ஓ சேரி சேரி
கொஞ்சோ டைம் சொல்லாதனாலயா
ஆ ஹ
எங்க மாமியார் வீட்ல இருந்து தனியா நாங்க வீடு பாத்து வந்துட்டோ மோமோரேதா மது
சேரி சேரி
மோகனுரு பொம்பறி பாளையம்னு சொல்லுவாங்க இது பேரு இந்த ஏரியா பேரு
மோகனூர்ல எந்த ஊரு
பொம்படி பாளயம்
பொம்பரிப்பாளயம் ஓகே ஓகே
ம் அங்க வந்துட்டோ
ம் ரஞ்சினிக்கு ஃபோன் பண்ணியா எல்லாரு வீட்ல தா இருக்காங்க
ரஞ்சினிக்கு நேத்து ஃபோன் பண்ண ஏனோ அவ காலே அட்டன் பண்ணல ஏதோ பிஸியா இருப்பாலாட்டு இருக்கு அவ ட்ரிப் போயிட்டு வந்தாளா வயநாடு ட்ரிப் போயிட்டு வந்தா
ம் ம் ச ஆமா ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட்டுருந்தா ம் பாத்த பாத்த அ
அவுங்க வந்து மே ஒன்னு வந்து உழைப்பாளர் தினத்தண்ணிக்கி
ஓ
கம்பெனில எல்லா ஃப்ரீயா கூட்டிட்டு போயிருந்தாங்க அவ ஒர்க் பண்ற கம்பெனிலே அங்க வந்து ரெஸ்ட்டே இல்லாம அங்க அந்த அன்னிக்கி ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் கிளம்பிருப்பாங்க ஒர்க் முடிச்சு
அதா‌ அதா
ஆ ஒவர்க் போயிட்டு ஒரு நாளு அடுத்த நாள் காலையில நேரமே வந்திருப்பாங்களாட்டு இருக்கு
அதா அதா
ஒர்க்குக்கு அப்பயே போயிட்டாங்க ச் ரெஸ்ட் அதனால ரெஸ்ட்டே இல்ல
ம் ம்
சொல்லிட்டு இருந்தா
செரி செரி நம்ம வெளியில எங்கயாச்சு பிளான் பண்ணலாமா நீ எங்கையாச்சு போறீங்களா
எங்க திருச்செங்கோடு தா போலான்ட்டு இருந்தே அப்றோ எதுவுமே அவளுக்கு வேற டைமே கிடைக்க மாட்டேங்கிது அவளுக்கு வெறு ஞாயிற்றுக்கிழம மட்டுதா லீவ் கிடைக்கு
ஐயையோ ஆமா
அதனாலதா எதுவுமே இன்னு பிளான் பண்ணாமே இருந்து அவகிட்ட இன்னு எதுவுமே பேசவே இல்ல இந்த ஒரு வாரமா அந்த ட்ரிப் போயிட்டு வந்தோல வர அப்றோ நா அந்த வீடு எல்லா ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேனா
ஆ ஓகே
ஒரு வாரோ நா எதுவுமே பேசவே இல்ல இப்போ டூ வீக்ஸ்சா அவகிட்ட ஒழுங்கா பேசுறதே இல்ல பாப்பா பேசியே ரொம்ப நாள் ஆச்சு
அதா
என்னயு மறந்திருப்பானு நெனைக்கிறே
ஆ ஃப்ரீ டைம்ல அப்றோ அவ கூப்புடுவால
ஆ வீட்டுல வந்தா அவ அப்றோ அங்கயு ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு அப்றோ வீட்டுல கொஞ்ச நேரோ வந்து ரெஸ்ட் எடுப்பாளாட்டு இருக்கு
ஆமா.
அப்றோ அந்த பாப்பா கோட ‌டைம் ஸ்பென் பண்றதுக்கே டைம் கரெக்ட்டா இருக்குது.
ம்.
எதாவது கொஞ்சோ ஃப்ரீயா அப்டியே படுத்துட்ருந்தானா வேணா கால் பண்ணா அட்டன் பண்ணுவா பாப்பாவ வெச்சுட்டு எங்காவ்து கீழ கீது இருந்தான்னா ஃபோன் எடுக்மாட்டா.
அதாங்
சேரி பண்லா கீது போலா. யார் அம்மா?
உங்க அம்மா எங்க இர்க்காங்க உங்கவிய ஊர்லியா சேர் சேரி.
தம்பியோட ஃப்ரெண்டு ஒரு பைய டெத் ஆயிட்டா பொருள் இந்து
சேர் சேரி.
எதோ ஆக்சிடென்ட் ஆய்ட்ச்சி போல.
ஆட அ
ஆக்சிடென்ட் ஆயி எதோ எறந்துருச் அந்த பைய.
அடடா.
எ தம்பியே அழுதானாமா.
ஆமா அப்புறோ
ம்ம் நல்ல கேரக்ட்ர் சாஃப் ட்ட பேசிகிட்டு அ ஜாலியாருப்பா. அ இப் பையனுக்கு இப்டி ஆயிருச்சி அதா நல்லவங்குளுக்கு காலம் இல்லன் சொல்றாங்கல்ல.
ம் ஆமா அது உண்மதா.
மதுதா. சேரிமா இந்த டைப் கிளாஸ் எல்லா எப்ப போணு எத்தன மணிக்கி?
டைப் கிளாஸு ஈவ்னிங் போவே இல்லைனா மூணு மணிக் மேல போவே.
ஓ சேரி போயிட்டு எப்பிடி ஒன் ஹவரா இல்ல நீ
துதா ஒன் ஹார் ல வந்துருவே ஒன் ஹார் இல்ன்னா டூ ஹார்ச் போகு ஒரு ஒரு டைமு.
ஓ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்ரு ஒவ்வொரு மாரி. ஆ கொஞ்ச நேரோ வரைக்கு அடிச்சிட்டு வருவியா?
ஆமா. மிஷின்க்கு யாரு வல்லைனா அடிப்பே.
சேரி சேரி மது.
ஆ இப்போ தம்பி வொர்க் போயிட்டா.
சேரி மது அம்மா என்ன பண்றாங்க?
அம்மா வீட்லதா ஆடு மாடு எல்லா பாத்துட்ருந்தாங்க. நா நியூஸ் பாத்துட்ருந்த இந்த பாலிடிக்ஸுது என்னன்னு தெரியிலைனு இவுனுங்க கூட்டணி கட்சி வரவே மானிங்க றாங்க ஸ்டாலின்ட்ட போய் பேச சொல்றாங்க விஜய.
ஹ ஹ எப்டி ப
அவ எப்டி அங்க போவா எதிரீட்டியே போ முடிமா?
ஆமா ஆமா இவ்ளோ தூரோ ஜெய்ச்சு ஆனா முன்னாடியே தொ
இப்ப என்னன்னா இப்ப நியூஸ் லைவ் நியூஸ் போய்ட்ருக்கறது என்னன்ன எடப்பாடி கண்டிப்பா முதலமைச்சர் ஆவார்னு அவங்க அவங்க கட்சில இருக்குறவிங்க எல்லா உறுதியா சொல்லிருக்குறாங்க பிரஸ்மீட்ல. இப்ப வந்து டி எம் கே டி எம் கே ரெண்டு கூட்டுக்கு கூட் கூட்டு போட்டுதுனா அதா ஆளுநர் சொல்லி டாரு டி எம் கே டி எம் கே ஒன்னா சேந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டரு ஆளுநர் நேத்தே
ஓ சேர் செரி இப்ப அவுங்க ரெண்டு பேர் சேந்தா வருதா அதிகமா நூத்தி பதுனெட்
ஃபுல்லா வருது நூத்தி முப்பது பக்கமா வருது
அப்டியா
ஃபுல்லா வருது சேந்தா ஸ்டாலின் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது தோத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்து உதயநிதி துணை முதலமைச் சராங்களா அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஆளுநர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஏ டி எம் கே டி எம் கே கூட்டணி வ ச்சி வந்தீங்கன்னா நான் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன்
எப்புடி எல்லாம் பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசிக்கிறாங்க அப்புறம் எப்
ஆனா என்னங்றாங்க அவங்களோட ஒரே எய்மு அந்த ஒதுக்கு தீம் என்னனா விஜய் வரக்கூடாதுன்னு தான பா்குறாங்க ரெண்டு பேருமே ஏன்னா விஜய் வந்து ரெண்டு பேர்த்தயுமே தான சொல்லீட்டே இருப்பாரு ஆ விமர்சனம் பண்ணீட்டே இருந்தா ர்ல டி எம் கே டி எம் கே பி ஜே பி எல்லா ஒரே கூட்டுக்கலவானி அப்டின்னு
ஆ
அதனால மேபி எல்லா சேந்து வெளிய இது பண்றான்னு வெய்யி விஜய் வரக்கூடாது அவங்கள பொறுத்த வர
ஆமா என்ன ஏழாந்தேதி நைட்டு பதவி ஏத்திருக்கணு
ஆமா இப்டி பண்றாங்க அவங் கடவுள் முருகர்தா துணை நிக்க ஆமா இந்த முஸ்லீம் லீக்கு கட்சி வந்து ஓட் டுனியா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க
அது யாருக்கே
விஜய்க்கு முஸ்லிம் லீக் ஆ அந்த ஐ யு எல்னு டி எம் கே ஓட கூட்டணியா இருக்குதுல்ல அது
ஆமா
டி எம் கே சொன்னா நாங்க வர்றங்குறாங்க
அதா தா அப்றோ ஏதோ ஒரு லேடி ஒண்ணு ஏதோ பத்து பூத்துல வந்து அ ரீவேல்யூஷன் பண்ண சொல்லிருக்காங்கன்னு பேசி ஏதோ கமிஷ்னர் ஆபீஸ்ல இது மனு எழுதி குடுத்துருக்கு அது பாத்தியா
ஆஹா அதெல்லா எதும் பாக்குலியே
அதா இது டி வி கேல இருந்த ஒரு வேட்பாளர் தா
ஆ
ஆ அந்த பொண்ணு வந்து ஆ அவுங்ளுக்கு எதுரா நின்ற்று நின்னவ்ங்ளுக்கு வந்து ஓட்டு அதிகமா போயிருக்காமா
ஓ உயர்ந்து போய்
என்னது இது சந்தேகமாம் படுற மாரி இருக்கு
ஆ ஆ
ஓட்ட திருப்பி ரீ ஓட் எண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க
அ ஓ திரும்ப எல்லாம் ரெண்டு ரெண்டு சீட்டு தான் வச்சிருக்கறாங்க ஆனா ரொம்ப கெஞ்ச விடுறாங்களே
அதான் ‌ அதான் அதான்
ஒரு ரெண்டு ரெண்டு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ரொம்ப கெஞ்ச விடுறாங்க
நா எ நெனச்சே ஃபஸ்ட்டு வந்த நியூஸ்ல ஏடிஎம் கே எடப்பாடி பழனிசாமி தா வந்து ஆ விஜய் கூட கூட்டணி போட்டு அவரு
அய்ய செங்கோட்டையனுக்கு ஆகாதுல்ல அவருக்கு அவர் இருக்கறனால
நா அப்படிதா ஃபஸ்ட்டுலா நியூஸ்ல அப்படிதா வந்துச்சு எப்டி ந்தாலு ஏடிஎம்கே கூட கூட்டணி போட்டு இவரு முதலமைச்சர் ச்சராவாரு அவரு துணை முதலமைச்சர் ஆவாங்க அப்டின் சொல்லி எல்லாப் சானல்லையு போட்ருந்தாங்க
ஆ
அப்றோ எல்லா இப்டி மாத்தி போய்ட்ருக்குது என்ன பண்றதுன்னு தெரில
தெரில அவிங்க ரெண்டு பேரு சேந்தாங்னா விஜய்க்கு கொஞ்சோ வாய்ப்பு கம்மி ம்
இவ்ளோ தூர கஷ்டப்பட்டு இத்தன ஓட்டு
ஆ பிரச்சாரத்துக்கே எங்கேயு வெளில விடாம இந்த கரூர் ப இதுல வச்சு இப்படி பண்ணி
ஜெய்ச்சு பிரயோஜ் ம் இல்லாம
பிரயோஜனம் இல்ல அப்ப ஏடிஎம்கே டிஎம்கே வச்சுட்டாங்கன்னா அவ்ளோ தா விஜய்கு வாய்ப்பே இல்ல ஆளுநர நேத்தே சொல்லிட்டாங்க நீ எம்கி எடிஎம்கி பிற கட்சிகள் சேந்து கூட்டணியா வாங்க நா நாளைக்கே உங்களுக்கு பதவி கொடுத்தர்றேன்டாப்டி ஒரு அஞ்சு எட்டு சீட்டு தா என்னமோ கம்மியா இருக்குது விஜய்க்கு அதுதா கெடைக்க மாட்டேங்கிது
ஆ மொத்தம் நூத்தி பன்னெண்டு இருக்குன்னு நெனைக்கிறே இன்னு ஆறு சீட்டு வேணும்னு நெனைக்கிறேன் நூத்தி பன்னெண்டா நூத்தி
அதுலயு ஒருத்தர் சபாநாயகரா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ அதுலயு ஒன்னு வேணும்ல இன்னொன் எக்ஸ்ட்ரா ஒன்னு வேணு
ஆமால கொஞ்சோ போராட்டம்ந்தா நாட்ருக்குது
ம் விஜய்க்கு நேரம் த்ரிஷா இதுலயு வச்சு அதை இதையு பண்ணி
ஆமா அவர வந்து ஒரு டிஃபேம் மாரி பண்
ம் ஆமா
வரதுக்கு முன்னாடி பாக்கலா என்ன தா பண்றாங்கன்னு எப்டி இருந்தாலு யாரோ ஒருத்தர போட்டுதா ஆகணு
ஆமா
அப்படி ஏ அவங்க ரெண்டு சேந்தே இவ இவ்ளோ தூரம் ஜெயிச்சு அப்டி ஒரு டிசிஷன் எடுத்தானாலும் மக்கள்லா சும்மா இருக்க மாட்டாங்க
ஆ ஹா வாய்ப்பே இல்ல
ம்
ம் ம்
னால ஏதோ ஒரு பிரச்சன வரு
கண்டிப்பா பண்ணுவாங்க
ம்
நானு மீஷோல இந்த பேட்ச் ஆர்டர் போட்டிருக்கே டி வி கே பேட்சன்னு
ம்
ஆல்ரெடி ஒரு எம் எல் ஏ குடுத்த டவல் இருக்குது அதுவு அப்றோ செரி நா இன்னொரு அந்த டவல்லு அந்த பேட்சு அதெல்லா ஆர்டரு போட்டிருக்கறே நாளைக்கு மீட் பண்ண போபோது வேணு அப்டின்ட்டு
செரி செரி அதுக்குள்ளயே வந்துருமா எப்ப ஆர்டரு போட்ட
ஒரு இன்னொரு டென் டேய்ஸ் ஆகு அவரு சென்னையில தான இருக்கிறாரு வந்து ஒரு டென் டே ஸ்ல கூட்டிட்டு போறேன்னானு பாக்குறதக்கு
செரி செரி அவுங்க இன்னு சென்னையிலதா இருக்காங்களா
ஆமா சென்னையிலதா இருக்காங்க வர்ல ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்க அப்றோ டக்குனு இங்க வந்துட்டு போறக்கு வந்து பதவி ஏக்கற மாரி இருக்கு ஒரே நெக்ஸ்ட் டேவே அப்டி இருக்கிற மாரி இருக்கும்ல்ல
ஆமா டக்குனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாக
ஆமா
நீ என்ன மது
ம்
இல்லைடக்குனு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கல்ல
ஆமா அதனாயே பதவி ஏத்துக்கணு அப்டின்றதுனால அங்க ஸ்டே இப்பதிக்கு ஸ்டே பண்ணிருக்க சொல்லியிருக்காங்க போல
ம் ஒரே நிமிஷ வெயிட் பண்ணு கட் பண்ணிட்டு கால் பண்ணுற நீ கட் பண்ண நீ கட் பண்ணிடாத
ஆ